ஆ கேக்குதுங்ளா ப்ரோ
சொல்லு கேக்குதுக்கா
உம்
தம்பினே கூபுடுங்கா நா சின்ன
ஆ செரி செரி உம் செரி செரி நெறை இப்பயு உங்ளுக்கு சேவிங்ஸ் மோட்டிவ்லா நெறைய இருக்கானா நல்ல குட் ஹாபிட் தா இது இந்த மாரி இருந்தினா கண்டிப்பா இன்னு ஒரு ஃபையர்ஸ்ல உங்களுக்கு நல்ல சேவி்ங்ஸ்
கண்டிப்பா ஏனா என்ன நம்பி தங்கச் சி ஒருத்தி இருக்கால்ல போ என்னன்னா எனக்கு அம்மா அப்பா இல்ல எங்க பாட்டி தா பாத்துக்குறாங்க அவு பண்ணி இருக்க முடியாதது
உம் கரெட் கரெக்ட் ஏனா சுல்லா நெறைய வந்து நெறைய தவறுகள்லா செய்யறானுங்க அப்பனா பரவால்ல நீங்க நே ஏ வந்து மோட்டிவா இருக்கீங்க சி தேவை மீன்ஸ் சேவிங்ஸ் மோட்டிவ்லா நெறைய இருக்கு ஒங்ககிட்ட கீப்பப் பண்ணுங்க நல்லா கண்டிப்பா ஒன்னு ஃபை இயர்ஸ்ல நீங்க நல்லா வருவீங்க
நீங்க எப்டிக்கா எம் பி ஏ சூஸ் பண்ணீங்க
நா எப்டினா ஃபஸ் ட்லருந்தே இப்ப எப்டினா இப்போ நா எங்க வீட்ல வந்து சகெண்டு பொண்ணு பாத்தீங்னா எனக்கு அக்கா இருக்காங்க அதனால வந்து எனக் ஃபஸ்ட்லருந்து இப்ப அவுங்க ‌எதா ஒரு அடி பட்டாங்கனா எனக்கு அது ஒட்னே தெருஞ்சுரு ஓகேயா அத நம்ம சூஸ் பண்ண கூடாது அப்டின் ற மாரி ஒரு இதுக்கு வந்துருவே நானு ஆமா இப்ப ஆமா ஆமா டெமோ டெமோ மாரி நா எஸ் அ எஸ்கேப் ஆயிருவே ஃப ஸ்கூல்லருந்தே பாத்திங்னா இப்ப டென்த்து‌ முடி தம்மா இப்போ லவன்த்து வரம்போது நம்ம என்ன குரூப் எடுக்கணு செரி நம்ப ஒரு இப்ப நா ஒரு ஃபோர் ட்வெண்ட்டி மார்க் எடுத்தன் வச் கோங்களே டென்த்ல இப்ப லவ் இப்ப லவன்த்து போனதுக்கப்றோ நம்ப என்ன ஒன்னே நானூருக்கு மேல மார்க் எடுத்தாலே பயாலஜி தா எடுக்கணு அப்டின் சொல்லுவாங்க அ அப்டிதா சொல்லி ஏனா நானுமே வந்து எல்லாருமே கன்வென்ஸ் பண்ணி செரிதா ஆனா எனக்கு மனசு என்னனா நா வந்து பயாலஜி எடுக்க்கூடாது எனக்கு அப்டினா இந்த அக்கவுண்ட்ஸ் ஃபீல்டு இந்த மாரி ஃபீல்டுல போலா அப்டின்றதா எனக் காச சேரி இந்த காமஸ் லா சொல்லுவாங்க இல்லைங்க ஆஹ் அந்த மாரி எடுக்லா நம்ம அந்த குரூப் புக்கு போலான்றதா எனக்கு ஆச பட் ஆனா வந்து இவ்ங்க எல்லாருமே வந்து கம்பள் பண்ணது பாத்துனா அவ்ங்க பண்ண ப்ரெஷ்ஷர்ல பயாலஜி எடுத்துட்டே எங்க அக்காவ்மே வந்து பயாலஜி தா நானுமே வந்து பயால ஜி ஒன்னே எடுத்துட்டே அதுக்கப்ற போய் எனக்கு மனசு கேக்காம திரிமியு போய் நா போய் எனக்கு இது காமஸ் குரூப் வேணு பிஸ்னஸ் மேட்டு நா ப்ளீஸ் எடுத்துக்குறே அப்டின் சொல்ட்டு அப்றமா போய் காமஸ் குரூப்கு மாத்துனே அப்றமா காமஸ் குரூப் மாத்துனலருந்து அப்பேனா எங்க அக்கா பயாலஜி எடுத்தாங்க அவங்கென்ன அவ்ங்களு கஷ்டப்பட்டாங்க அது வேஸ்ட் ஆய்ர் ச்சு அதனால வந்து அத பாத்து நா வேற குரூப் எடுத் வேற க்ருப் அப்றமா வந்து இப்டி பிகாம் லைன்ல வந்த ஒடனே எனா நம்ம அங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்போம்ல நெறைய காமஸ்னா நெறைய போன்ஸ் லா படிப்பாங்கல்ல அதுக்கப்பற ஸேரின் சொல்லிட் இந்த பி காம் லைனுக்கு வந்தப்போ ஸரி அதுலதா காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் லா நெறயா வரு அப்டின்ட்டு பி காம் படிச்சது பி பி காம் ல வந்து ஸி எஸ் னு சொல்றாங்கள கார்பரேட் ஸெக்ரடரி ஷிப் அந் அ அ அது படிச்சே அதுக் அதுக்கப்றமா ஸரி பி காம் கப்றொ ஸரி நம்ம எம் பி ஏ படிக்லா கொஞ்சொ இதுவா இருக்கு ஒரு டிகிரி ய அ எப்டி ஸெட்டாகாது மூணு வருஷொ தா இப்ப இன்ஜினீகரா இன்ஜினெயரிங்கா இருந்தா ஒரு நாலு வர்ஷொ தோ ருக்கு படிச்சதுக் கொஞ்சொ எதா நாலேஜ் கெயின் ஆகு ஸெரி நா பி காம் மூணு வருஷந் தானே படிச்சே ஸரி திரும்யு நம்ம எம் பி ஏ போட்டு படிக்கலா அப்டின்ட்டு அதுக்கப்றமா எம் பி ஏ போட்டு அதுக்கப்றமா நா வந்து இது படிச்சே படிச்சு முடிச்சுட் தா இப்போதா ஒரு ஒரு ஃபை மந்த் தா‌ நா முடிச் முச்ச முடிச்சனே காலேஜ் முடிச்சிட்டு இப்ப இப்பதா நா முடிச்சே ஃபை மந்த் தா ஆவுது எனக்குமே அப்பதா ஒரு ஒர் கம்பெனில பொய் திரும்மி ஐடி கம்பெனில ஒன்னு ஸே ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணதுக்கு அப்றோ அங்க வந்து ட்ரைனிங் கொடு அதுக்கப்றோ அங்கயுமே நெறைய டெஸ்ட்லா வச் சி அதெல்லா பாஸ் பண்ணி அ கப்றோ உள்ள போயிட்டே உள்ள போயிட்டு ஒரு டூ மந்த் போயிட்டிருந்தே அதுக்கப்றோ ஃபுல்லா நைட் ஷிப்ட்னு சொல்றாங்க ஏன்னா வந்தூ ச் அமெரிக்கா கம்பெனி கூட தா அவங்க ப்ராஜெக்ட் பண்ற மாரி ஆ அந்த மாரி இருந்துச்சா அதனால நைட் ஷிப்ட் தா வந்து அவங்க போட்ருந்தாங்க எனக் கொஞ்சோ சுத்தமா செட் ஆகல அப்றோமா அப்டியே அப்றோ அத ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்றோமா வந்து இங்க வீட்டுக்கிட்டேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல போயிட்லா ஆஃபீஸ் அந்த மாரி வந்து பாத்தே சேரி இது நைன் டூ ஃபையு சிக்ஸ் ஜாபு ஓகே கொஞ்ச நாள் இப்டி போலா அதுக்கப்றோ கொஞ்ச எக்ஸ்ப் பீரியன்ஸ் கெய்ன் ஆனதுக்கப் அப்றோ அதுக்கப்றோ நம்ம வேற வேற போய்க்கலா அப்டினு சொல்லிட் லிட்டு தா இப்போ போயிட்டுருக்கே
ம்
இப்ப நா என்னென்னா வந்து நயன்த்து எனக்கு ஃபஸ் நல்லா படிப் சூப்பரா படிப்பே அப்றோ ஸ் ஸ்த்துலருந்து பாய்ஸ் ஸ்கூல் போயிட்டேனா கவர்மெண்ட் ஸ்கூலு இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் தா பத் தெரியுமா அப்டியே வந்து கொஞ்ச கொஞ்சமா கீழ எறங்குன நா நயன்த்துலலா மார்க் வந்து வெறு எறநூத்தி பதுனஞ்சு மார் மார்க்கோ என்னமோ எடுத்திருந்தே அதுக்கப்றோ டென் நயன்த்து டென்த்து கொரோனா பாஸு அதுக்கப்றோ து லெவன்த் ஜாயின் பண்ணே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா எனக்கு ரொம்ப புடிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ஸோட ஜாயின் பண்ட்டே அப்றோ என்னாச்சி அப் கொரானா அம்மா அப்பா ரெண்டு பேரு எறந்துடாங்க கொரோனா ல ஆ ஆமாங்க ரீசெண்டாதா அதுக்கப்றோ சேரி அம்மா அப்பா எறந்துட் நம்ம கொஞ்சோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்ட் ச செரி க ஸ்கூலவுட்டுட்டு அப்டியே போய் டிப்ளமோ ஜாயின் பண்ட்டே டிப்ளமோ மூணு வர் படிச்சிட்டுருந்தே அதுக்கப்பறோ நல்லா சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிட்டே எய்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜோட வெளிய வந்தே டிப்ளமோலருந்து அப்பறோ வேலைக்கு போலான்னு நெனச் சேர் வீட்டுல ஒடனே ஏ வேலைக்கு போற இப்போ உனக்கு என்ன அவசர ஒன்னுல்ல நீன்னு படி நீ தா நல்ல மார்க் தா எடுத் திருக்க வீட்லியே சப்போட் சொன்னாங்க ஆ எங்க சித்தப்பா துபாய்ல இருக்காரு சேரி அவரு படிக்கவைப் கிறங்காவு செரி ஓகே அப்டின்னு சொல்ட்டு படிக்க அமிச்சாங்க ம் அப்டியே இன்னு
இந்த மாரி நெக்ஸ்ட்டு கொஞ்சோ எஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி இந்த மாரி ஃபாரின் கூட ட்ரை பண்லா
ஆமாக்கா நா கண்டிப்பா போயிருவே இப்ப ஜப்பனீஸ் கத்து இப்ப கத்துக்கலான்ட்டு இருக்கே இப்போ ஜப்பனீஸ் கத்துக்கிட்டு இந்த என் த்ரீ மொத்தம் அஞ்சு லெவல் எக்ஸாம் இருக்கும் என் பைவ் என் போர் என் த்ரீ என் என் வண்டு நம்பல எந் கிளியர் பண்ணாலே நம்ம ஜப்பான் போயிடலாமா ஏன்னா ஜப்பான்ல வந்து நம்ம அவங்க லாங்குவேஜ்ஜ கத்துகுறதுனால நமக்கு மொத் நல்ல பர்பார்மன்ஸ் தருவாங்களா இதே மெக்கானிக்கல் இன்ஜினியரா கொஞ்ச நல்ல எக்ஸ்பரியன்ஸோட ரெண்டு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் கெய்ன் பன்ட்டு அந்த எக்ஸாம் முடிஞ்சு பாஸ் பண்ண வச்சு ங்கள நம்ம அங்க போய்ட்டானா சம்பாதிக்கலாம் இப்ப அதான் பண்ணலான் இருக்கேன் இப்போ என்னன்னா இப்ப என் தங்கச்சிக்கும் ஓ ஓ அவ இப்பதான் டென்த் முடிச்சிருக்கா அவளையும் நான் ஏனா இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போச்சுன்னா அவளும் இந்த வருஷம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால எக்ஸாம் எழுத முடியல அவலாள அதனால வீட்டுல தான் இருக்கா இப்போ நான் என்ன பண்ணுவே இப்போ எனகு வேலக் கெடச்சிருச் நா அவ்ளக் கூட்டு சென்னை வந்துருவேன் அவ ட்வெல்த் முட் ட்வெல்த் முடிக்ரவரைக் க்கியும் யாங்கூட வெச்சிப்பேன் அவ கால்லேச் சேந்தோன ஹாஸ்டல் சேதுட்டு நா இங்கிருந்து ஃபாரின் மாரி ஃபாரின்ல போய் யாவது வேல செய்ர மாரி பாத்துபோ
உம் அந்த மாரிம் பண்ணுங்க ஏன்னா அது வந்து நமக்கு வே மணி வேல்வ் அதிகமாருக்கும் அங்க போய் பண்ணோம் அப்டின்னா எங்க பிரதர் கூட அங்கதான் இருக்காங்க ஆம்மா நமக்கில்லா வந்து இங்க வந்து நம்ம எவ்ளோ ஒழச்சாலும் நம்ம க்கு மணி வந்து கம்மியாதா கெடைக்கும்
கா முப்பதாயிரம் ப்ரெஷரா பாக்குறதே பெரிய விஷ்யமா இருக்கு
ஆமா
அது நா இன்ஸ்டாகிராம்ல பாத் மொத்தம் வந்து ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகும்போது மொத்தம் மூணு ஸ்டேஜா மொ போவ்ணுமா பஸ்ட்டு ஃபார் மிங்ல இருந்து அதுக்கு அடுத்து இண்டெஸ்ட்ரிஸ் வர்ணுமா அதுக்கப்புறோந்தா ஐடி சேக்குரங்கள்ளே போணுமா ஆனா நம்ப இந் மொதல வந்து என்னன்னா ஃபஸ்ட் ஸ்டாமிங் வந்து டேரெக்டா ஐ டி செக்டார் போயிட்டாங்கள நடுவுல மேனுஃபேக்ச்சரிங் ஃபீள்டே காணோ அதனால ஆ ஆ மிஷின்ஸோட ரேட்ல்லா அதிகமாருக்கு மனுஷனோட ரேட்டுக் கம்மியாருக்கு ஆனா இந்த ஃபாரின்ல்லா பாத்திங்னா மிஷ் ஷ்னோட ரேட்டு கம்மியாருக்கு மனு வெல அதிகமாருக்கு அங்கெல்லாம் கூட்டி பெர்க் கரவங்களுக்குக் கூட சம்பளொ மூன் லச்
ஆம்மா அங்க வந்து அவ்ங்க எல் அதனாலே அவ்ங்கவுங்க வீட்டு வேலேயே அவ்ங்கவுங்க பண்ணிப்பாங்க நெறைய
ஆஹ்
அங்க வந்து எல்லாருமே ஈக்குவெல்லா பாப் பாங்க எப்டின்னா இந்த சேலரி விஷ்யத்துல எல்லாருமே ஈக்குவெலா இருப்பாங்க
ஆமா சின்ன வேலையா இருந்தா கூட அவங்கலாதா பெரிய சம்பள பாப் ப்பாங்கல பாக்கலாம்ல அது ஒண்ணு இல்லைல, ஒண்ணு இல்லக்கா நம்ம ரப் பிடுலா ஓட்டுறாங்கள பசங்கலா இதே ஒருத்தரு துபாய்ல போய் ஓட்டி வீடியோ போட்டிருந்தாரு யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பாத்த இங்க ஓட்னா எவ்ளோ கெடைக்கமு முப்பதாயிரம் கெடைக்கு, அங்க அவருக்கு மூணு லட்சரூவாயா மாசோ, அவர் செலவுலா போக மீதி ஒ ஒன்னே கால் லட்சம் செலவாகு தோ மீதி காஸ் மிச்ச ரெண்டு லட்ச ரூவா அவரு கையில நிக்கிம் வெறு அதே டெலிவிரி பண்ற வேல ச ஸ்விகி ஓட்றது இங்கயு அங்கயு எவளோ டிஃபரென்ஸ் பாருங்க
நெறய விஷயொ ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்
நா என்னக்கா உட்காந்து ஃபோனாதாக்கா நோண்டிட்டு இருப்பே
ஆமா ஆமா
அதுலயு நாலேஜ் வரு
எனக்கு புதுசா எதாவது கத்துக்கறதுனா பிடிக்கு இப்ப நா மெக்கனிக்கலு எனக்கு பைத்தான் கத்துக்கனுன் தேவ இல்ல ஆனா எனக்கு இந்த ஐ டி செக்டாரு இல்லாதத எல்லா ஐ டி ஐ டி ம்பாங்க அது என்னதான் இருக்குன் பாக்கலானுதா நா பைத்தான் எடுத்த இப்ப எ கிளாஸ்ல இருவது பேர் இருக்கோ மெக்கானிக்கல்ல மூணே பேருதா பைத்தான் எடுத்தோ அது ரெண்டு பேர்த்த நா மண்டைய கழுவி எடுக்க வெச் ச இல்ல அவுங்களு எடுத்துருக்க மாட்டாய்ங்க
ம் ம் இல்ல அது யூஸ்ஃபுல்தா எ ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு அந்த பைதான்னு சொல்லி படிக்குறா அது நம்மளுக்கு எஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட் அப்டிதா ஐடில அதிகமா மவ்ஸ்
ஆமா இப்போ அதான் பைத்தான்லயே வந்து பத்து ரேட்டிங் வரைக்கு இருக்காங்க சார் வந்தவறு சொன்னாரு அதுல வந்து நம்ம மூணாவது ரேட்டிங்க சர்ச் கோல்லிப் போதுமா நல்ல அ நல்ல கம்பெனிக் வேலைக்கு போலாமா ப்போ இல்ல இப்பதா அஞ்சு நாள் ட்ரய்னிங் முடி முடிஞ்சிருக் இப்பதா பீச் கத்துருக்கே அப்படியே ஒரு முப்பது நாள் எதாவது சத்துஸ் ஒங்க கூட ஐ டி ஐ டி பீல்ட்ல ட்ரை அது இப்ப நல்ல மூள இவங்க வேல நல்லா மூளைக
அப்படியா அதுக்கு இந்த டேக்லா யூஸ் பண்ணி பண்ற மாரி இருக்குனு நெனைக்கிற
ஆமா மேக்ஸ்லா யூஸ் பண்ணி அம அது அப்டி இப்ப வந்து நமக்கு ஒரு வி கியம் தெரியு நம்ப வந்து அந்த விஷயத்து கம் க்கிட்டுருக்கு ஒரு புரியர மாரி சொல்லணு நம்ப ஒரு கமா போடல ஒரு சுட்டாலு கூட அது எறரா வந்துரு
ஓகே ஓ ஓகே ஆனா இப்ப நெறைய ஏஜ்ல வந்து இந்த சேட்ஜிபிடி இந்த மாரி ஏ ஐ எல்லா யூஸ் பண்ணிக் ஏனா அவங்களே எடுக்குறாங்க இது வந்து அந்த கா அந்தா கம்பெனி உள்ள போறதுக்கு தா அந்த இன்டர்வியூக்கு தா நமக்கு முக்கியமா நாலேஜ் தெரினு அங்க போயி திரும்பி அவங்க காப்பி பேஸ் சே அந்த மாரி லா அவங்களே யூஸ்
ஆமா அப்புறோ டக்குனு வேல முடியு நம்ப உக்காந்து டைப் பண்றதவிட சாட்ஜிபிடில பத்து செக்கண்ட்ல குடுத்துட போது ஆனா இப்போ சாட்ஜிப்பிடி தப்பா குடுத்தாலு நமக்கு அது சரி பண்ண தெர்ணுல்ல
த ஆஹா அதனாலதா இது படிக்கது அந்த எரர் என்ன வந்திருக் க்கு அப்டின்னு தெரியனு நமக்கு
ஆ கனல்ல என்னகா பிடிச்சாரு
அவர் வந்து இங்க தினகரன் ஆஃப் பீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருந்தாங்க ஃபஸ்ட் இன்ஜினியரிங்தா படிச்சாங்க அவுங்களு, இன்ஜினியரிங், இன்ஜி அவர் என்னன்னு தெரியல எனக்கு அவரு எங்க கசின்றதுனால எனக்கு எஜினியரிங் மட்டு தெரியு ஃபெஸ்பிக்கா அவர் என்ன படிச்சாரு தெர்ல அவ அவர் வந்து இப்ப குவைத்துல இரு க்காங்க அவங்க அவங்களுக்கு ஏஜ் ஒரு
ஆ ஆ கேக்குது கேக்குதுக்கா ஆ ஹலோ
ஆ அதா அவருங்க ஹலோ
ஆ சொல்லுங் சொல்லுங்க சொல்லுங்க்கா
சேரி நெக்ஸ்ட் கால்ல பேசலாமா நீங்க கட் பண்ணு ம் ம், ம், ம்